கம் தோழி எப்டி இருக்கீங்க
நலமாருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்
ம் நல்லாருக்கே தோழி
குடும் ஆ சாப்புட்டுட்டேம்ப்பா இப்போ தா செய்ய போற
ஓ ஓகே ஓகே
என்ன பண்ணிட்ருக்கீங்க
இனிமேதா தோழி சாப்பிட்ணு சமைச்சு வச்சுட்டே இனிமேதா சாப்பிட்ணு ம் ஆமா தோழி ம் என்ன தலைப்பு பத்தி பேசுவோ
அந்த தண்ணி உங்க உங்க ஊர் பக்கல்லா தண்ணி நல்லா வருதுங்ளா குடிநீர் தண்ணில்லா
ஆ தண்ணி நல்லாவே வருது தோழி குடிநீர் தண்ணிய பொறுத்த வரையு காலை ல ஏழு ஏழு மணியா ஆமா ஆர்றைல இருந்து ஏழு மணி வரயு வரு ஏழு ஏ ஏழேஹால் வரையு வரு சாய்ங்கால பாத்திங்னா கரெக்டா அஞ்சு மணிக்கு வந்துரு அஞ்சரைக்கு ஆஃப் பண்ணிருவாங்க
அப்படிங்ளா
ம்
இங்க எங்க ஊர் பக்க எல்லா வந்து வாரத்துக்கு ஒரு முறைதா தண்ணி குடிநீர் தண்ணி வார வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே தண்ணீர் விநியோக நடக்குது இங்க ஒரு சில ஊர்கள்ல அது கூட கெடைக்க மாட்டேங்கது குடிநீர் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த சுச்சுவேஷன்ல ஏன் இதுப்போ வெயில் கால அதிகமா இருக்கு இல்லைங்ளா வெயில்ல
ஓ ஒருவேள நீங்க சென்னைல இருக்கிங்ளா
ஆமாப்பா அங்கதா இருக்க அதுதா பிரச்சனை தண்ணிப்ப வாரத் துக்கு ஒருமுறைதா எங்களுக்கு வருது
ம்
வாரத்துக்கு ஒரு முறை வரும்ம அது தண்ணி பற்றாக்குறல கொஞ்ச கஷ்டமா இருக்கு
அது ந ஒ அப் ப நீங்க அப்பயே எல்லா புடிச்சு வெச்சுக்குவிங்க ஒரு வாரத்துக்கு தேவையான தண்ணிய புடிச்சு வெச்சுக்குவிங்ளோ
ஆ கரெக்டா அஞ்சு மண் நேர விடுவாங்க
ஆ
ஏ அஞ்சு மண்நேர விட்டாங்கன்னா நம்மளுக்கு தேவையான தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு வர்றதில்ல வெல குடுத்து வாங்கற அளவுக்குதா இருக்கு கேன் தண்ணியோ இல்ல எதுனா தண்ணி விநியோகத்துக்கு வந்து நாங்க காசு குடுத்து வாங்கற மாரிதா இருக்கு
ஓ ஓகே ஓகே கேன் எவ்வளவுங்க தண்ணி
முப்பது ருவான்னு குடுக்குறாங்க இங்க ஆ
ஐயயோ அப்ப எத்தனை கொட புடிப்பிங்க நீங்கல்லா
ஒரு கேன் பொறுத்து ஒரு நாலு கேனுன்னா எட்டு கொட எட்டு கொட எட்டு கொடன்னு வரு நாலு கேன புடிச்சோனா எட்டெட்டு அறு பதினாறு முப்பத்தி ரெண்டு கே முப்பத்தி ரெண்டு கொட வரு
அப்பன ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எவ்வள செலவாகுது தண்ணிக்கு மட்டு
தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டுமே எங்களுக்கு செலவாகறது வந்து அதா டேங்க்கு தண்ணில்ல வெளியில பயன்படுத்துதுல கூட நாங்க யூஸ் பண்ணிக்கற துக்குல ஒரு டேங்க்கு தண்ணி வந்து ஏழ்நூறுபால பெரிய டேங்க் வேணுனா சம்ப்ள வாங்க்கன ஏழ்நூறுபாவ குடுத்து வாங்க்கலா இல்ல சின்ன துதா வேணுனா எரநூத்தம்பதுருபா குடுத்து வாங்க்கலா அந்த மாதிரிங்கதா தண்ணி பிரச்சன இங்க கொஞ்ச அதிகமாதா இருக்கு ஒரு சில ஏரியாங்கலா அது கெடையாது இங்க அதிகமா இருக்கு தண்ணிக்குதா ரொம்ப பிரச்சனையா இருக்கு பரவால தண்ணி சந்தோஷமா இருக்கு எனக்கு இதெல்லா கேக்குறதுக்கு எங்களுக்குல்லா தண்ணி பிரச்சனையே இல்ல நாங்க நல்லாருக்றோன்ற ஒரு மக்கள பேச ம்போது அது கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக்குது பரவாலடான்ற மா
ஆ ஆமா தோழி இப்ப நாங்க வந்துட்டு ரொம்ப சிட்டில இல்ல கிராமத்துலயு இல்ல ஒன்றா இருக்கோ நகர சிட்டியு கெடையாது கிராமோ கெடையாது அந்த மார்ருக்கோ இங்கல்லா தண்ணி வந்துட்டு அதா நா சொன்ன மாதிரி காலைலயு வந்துரு சனியானா வந்துரு ஒரு சில நேரத்துல அந்த கரண்ட் சடவுன் அந்த மாரி இருந்துச்சுனா சாய்ங்காலோ வராது அதுனால குடிக்கற தண்ணிக்கு பிரச்சனை இல்ல ஆனா இந்த சைட்லயுமே பாத்தீங்கனா ஒரு ஒரு ஊர் தண்ணியு ஒரு ஒரு மாரி இருக்குன்னு சொல்றாங்க
ஆமாப்பா மின்ன வந்து அந்த தண்ணி திட்டத்துல பண்டயக்காலத்து குடிநீர் திட்டோனு ஒன்னு இருந்துச்சு
ம்
குடிநீர் திட்டோ ஒண்ணு வந்து
உங்க கைல தின்னடி எழுச்சல் கொஞ்சோ நெறைய இருக்கு தோழி
என்னம்மா
பின்னாடி சத்தோ கேக்குது
சத்தோ வந்து இப் போன் வந்துருச்சு
ம் ம்
போன் வந்துச்சு செல்லுல அத கட் பண்ணிட்டு வந்தே ம்
ம் செரி செரி
ம் தண்ணி பிரச்சன தா ரொம்ப கஷ் டமா இருக்கு எங்களுக்கு அது வந்து கடவுள் புண்ணியத் துல நல்ல தண்ணி பிரச்சன எல்லா தீர்ந்து எங்க ஜனங்கல்லா நல்லா இருந்தா நல்லா இருக்கு அதா யோசிச்சுட்டு இருக்கோ
ஆனா பொதுவாவே சென்னை வந்துட்டு தண்ணி தெரியாத விட ஆ வீடுமே வந்து பாத்தீங்க அப்டினா வாடக வீடெல்லா கொஞ்சோ சின்ன சின்ன மாரி மாரி இருக் இருக்கறாங்க உண்மததா
ஆமாப்பா வாடக வாடக வீட்ல இர் இருக்கறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க சொந்த வீட்ல இருக்கிறவங்களு அதேதா நம்ப சம்பாதிக் கிற சம்பாதியத்த பொறுத்து இருக்கு நல்ல சம்பாதியமா இருக் க்கிறவுங்க நல்லா ஃகிரி லைஃப் வாழ்றவ்ங்க வாழ்றாங்க
ம்
பொறம்பட்டுட்தா இருக்கிறாங்க ஓடி ஓடி ஒழச்சாலு இருவதாயிருவா பத்தாயிருவா சம்பாச்சாலு சென்னையில பத்தாது அதுக்கான ஒரு இது
ஓ சேரி சேரி அதா நா கேள்விப்பட்ட வரையு சொல்லுவாங்க சென்னைக்குல்லா போனோ அப்டினா வாடக வந்துட்டு சாப்பிங்கே வந்துட்டு ஏழாயிரோ இருக்கு எட்டாயிரோ இருக்கு
ஆமா வீட்டு வாடகயே ஏழாயிரோ எட்டாயிருபா இருக்கு அ கஷ்டோந்தா என்ன பண்றது எல்லாமே கஷ்டப்பட்டுதா வாழ்ந்தாவ்னு
எதிலுமே ஓரு சம்பளோ வாங்னாலு இப்ப மாச வந்துட்டா அங்கனா சம்பளம் கூட வாங்கறா ஒரு இருவத்தய்யாயிரோ போல அதுல இப்ப பசங்க எல்லாரு வேலக்கி போனானா ஒரு ஏழாயி வாடகைக்கே குட்த்துருவாங்க அவுங்க செலவு பண்றது எப்டியு மாசத்துக்கு சாப் பாடு அது இதுனு ஒரு பத்தாயிரோ வந்துரு மிச்சோ அயாயிரோம் னா என்ன ஆ அத என்னத்த வீட்டுக்கு அனுப்பனு சொல்லிட்டு பாதி பேரு இருக்கு எங்க சைடுலன்னா முன்னாடி சென்னைக்கு போனாங்க வேல பாக்க
ம்
ஆ சென்னைக்கு வந்தாங்க போனாங்க வந்தாங்க அங்க ஆனா இப்பல்லா வந்து ட்டு ஆ எல்லாரு வர்ரது கொஞ்சோ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க தோழி
ஆமா மின்னல்லா வந்து சென்னையில வந்து இந்த இந்த வருமானத்துல வாழ்ந்தறலா மாரி இருந்ததுங்க இப்பல்லா அந்த மாரி வாழ்க் க்க வந்து வாழ முடியல அவ்ளோ கஷ்டமா வாழ்க்க வெலவாசி வந்து அதிகோ புரியுதுங்களா அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எண்ணெய்லேருந்து எல்லாமே வெலவாசி அதிகமாகாயிடுச்சு மின்னெல்லா வந்து அரிசி மூட் டையோ ஒரு முன்னூத்தி ஐம்பது நானூறு ரூபாயில கெடைக்கு இப்பல்லா ஸ்டார்ட் டிங் ப்ரைஸ்சே ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முன்னூறுக்கு மேல தா ஆ யிரத்தி ஐநூறுலதா நல்ல அரிசி ரெண்டாயி ரூபாலா கொஞ்ச நாள் இன்னு கொஞ்சோ தரமான அரிசி கெடைக்கு இப்ப இந்த மாதிரி கேட்டகிரி பிரிக்கும் போது ஜனங்க வந்து அவங்களோட சம்பளோ பத்தாத சூழ்நிலை வருது என்ன பண்றது அதுதா கொஞ்சோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கங்க
ம் சேரி சேரி அதா ச க்கிங்லான்னு வரணுன்தா நெனைக்கிறே ஆனா அமையவே இல்ல தோழி எனக்கு ஒன் டைமாது சென்னை வரணன்னு ஒரு ஆசை இருக்கு அந்த மெரினா
வாங்க வாங்க பாக்க த்துக்கு வந்து எடங்கள்ள பீச்சுங்கலா ரொம்ப அழகான பிளேஸ் தா சென்னை ரொம்ப அழகான பிளேஸ் பெரிய பிக் சிட்டி நல்ல சிட்டி நீங்க ஒரு நாள் வந்து நல்லா சுற்றி பாத்துட்டு போலா மகாபலிபுரோன்றது ஒரு எடோருக்கு அருமையான பல்லவர்களால்ல செதுக்கப்பட்ட செலைகள்லந்து அவ்ளோ அழகான ப்ளேஸ்ல்லா அங்க இருக்குங்க சென்னையில ஒரு நாள் இல்லைங்க நாலு நாள் பத்தாது எடோ சுத்தி பாக்கறதுக்கு ஒரு நாள் வாங்க எங்க வீட்டுக்கு வந்து போங்க அழகா பாத்துட்டு போங்க ரொம்ப பட் அது வ சுச்சுவேஷன் ஒரு சிலருக்கு வந்து நவ் நாங்க வந்து ஒரு பொழப்புக்காக தா இங்க வந்துட்டோ நாங்கோ அதுக்கு முன்னாடில்லா நாங்க வந்து கிராம சைடு தா ஒ வேல எங்க ஹஸ்பண்ட் வேலக்காக தா நாங்க இங்க வந்தோ என்ன பண்றது இங் இங்கே வந்து வாழ்க்க அப்படியே தொடர்ந்ததுனால எங்களால திரும்பி போடவு முடியல செரி புள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க அது போ படிப்பு முடிச்சு கூட்டிட்டு போயிர்லா கிராம பக்கமே போயிர்லா அப்படின்னு ற்ற ஒரு எண்ணத்துல தா இருக்கோ கடவுள் என்ன வழி விடுறாருன்னு எங்களுக்கு தெரியல
ஸ்கூலு சேத்துட்டோன்னா அப்புறோ நம்ம படிப்பு முடியிற வரையு அங்கேருக்குற மாரிதா இருக்கு தோழி
ஆமாப்பா அதுதா பசங்களோட படிப்புக்காக நான் இங்க பாக்கறதா இருக்கு நானு தா வேலைக்கி போயிட்டுருக்கே அவரு வேலைக்கி போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரு போயிட்டு தா இருக்கோ போய் போயினா கூட எதோ கஷ்டோ ஒ அ மாசத்துக்கு சேமிச்சு வைக்கிற அளவுக்கில்ல சேமித்து வச்ச அளவுக்கு நமக்கு பணோ சேமிப்பு இல்ல பட் எங்கள நாங்க வாழ வச்சுக்கிறதுக்கான பணம் மட்டு இருக்கு கு மத்தவங்கக்கிட்ட கை ஏந்தாமல்
இங்கவங்கறதவிட கட வாங்காம இருந்தாதா இப்ப எல்லாரு அது நல்ல வாழ்க்கைன்னு சொல்ல ஆரம்மிச்சுட்டாங்க
அதுதாப்பா கடன் வாங்காத வாழ்க்க வந்து வாழவே முடியாது எப்படியாப்பட்ட கோட்டீஸ்வரனு அந்த கடன் வாங்கறாங்க கடன் வாங்காத எல்லா இல்வ எப்படி ஒரு கடன் வாங்கிர்றோ இப்ப மகளிர்ல ஒரு குழுல சேர்றோம்னா அதுவோரு கடன் தா அந்த கடனையும் அடைக்கணு அதுவும் ஒர் வகையான கடன் தா இன்ன பண்றது
ம் ம் இது இது வேல மட்டு தா நம்ப ஆ சாப்பாடுலா எப்பிடி தோழி நா கட்டி குடுத்துடுவ ம்
ஆ சாப்பாடுலா எல்லாருமே கெடைக்கிற மாரிதா நல்லா சாப்பாடு தா இங்கெல்லா அரிஸ் சியும் சரி பருப்பு நல்ல சாப்பாடு சமையல்லா நல்லா தா இருக்கு நம்ப செய்றத பொறுத்து தா இருக்கு
ம்
சாப்பாடுல்லா சென்னை சைட்லா சாப்பாட்லா அடிச்சக்கவே முடியாது நல் சாப்பாடுங்க தா கேர்ளா கே கேர்ளா மாதிரில்லா இல்ல
ம்
தமிழ்நாட்ல பொறுத்த வரையும் சாப்பாட பொறுத்த வரையும் எல்லாருக்குமே நல்ல உணவு தா கெடைக்குது
ம் கேர்ளாவ்ல எங்குட்டு இருக்கு கேர்ளால அரிசே வந்துட்டு வித்தியாசமா இருக்கும்ன்னு சொல்லுவாங்க
வித்தியாசமால குண்டு அரிசி செவப்பு கலர்ல வந்து குண்டு அரிசி இருக்கு
ம் ம்
அக்கா செட் ஆயிடுச்சு அது அவங்க சாப்ட சாப்ட்டு சாப்ட்டு அது செட் ஆயிடுச்சு நமக்குல தா அது என்னன்றது தெரியில்ல
ம் அது அவங்ளா அதா சொல்லுவாங்க அவங்களுக்கு சாப்ட்டு சாப்ட்டு செட் ஆயிடுச்சு அது அது வந்துட்டு அவங்களுக்கு அந்த கிளைமேட்டுக்கு அது சாப்ட்டா தா அவங்களுக்கு ஜீரனம் ஆகும் அப்படிங்ற மாரிலா சொல்வாங்க
ஆமா அவுங்களோட இதுக்கு வந்து அது தா அவுங்க அந்த அர்சி தா அவுங்குள்க்கு அது வாழ்வாதாரமே அதுதா அவுங்களுக்கு அந்த எவ்ளோ பெரு பணக்காரங்களோ அந் என்னப்பா
ம் ஆ அவங்களெல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சோ என்ன சொல்றது ஆ பொதுவாவே கேரளான்னு நம்ம பா செல்லுல போட்டு பாத்தால்மே ஒரே அப்டியே இல்லயா அங்க சரிக்கின்னு வந்துச்சி
ஆமா பசுமையா இருக்கு ஆபத்தும் இருக்கு அதிகம் இப்ப ஃப்ளோர்ல நெறைய ச்சுன்னா வெள்ளோல்லா அதிகமா வந்துச்சுன்னா
ம் ம்
அதுக்கான பாதிப்பே கேர்ளா தா அதிகோ
ஓ
மக்கள் பாதிப் ப்பே அதிகம் அதுக்குதா வருஷோ வருஷோ உயிரிழப்பு வந்து அதிகம் கேர்ளா
ம்
அந்த மலைவாழ் மக்கள்ல்லா வந்து வெள்ளத்துல வந் து முடிஞ்ச வர்ற எறந்துறாங்க நெறைய
ம் ஆமா தோழி நீங்க என்ன படிப் ங்க நெறைய சொன்னீங்க நா நெறைய தெரிஞ்சுக்கிட்டே அடுத்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் தோழி நன்றி தோழி
நன்றி தோழி ம்